ஆஹ் கேக்குதுங்க
எப்படி இருக்கீங்க ஏ கேக்குது எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கோம் நீங்க எப்பிடி இருக்கீங்க
நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கோம்
நல்லா இருக்கோம் வீட்ல எல்லாம் எப்படி இரு இருக்காங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக் இருக்காங்க
எல்லாருமே நல்லா இருக்காங்க அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அஹ் இல்லைங்க இனி நைட்டுக்கு இனிமே தான் செய்யணும் மத்தியானம் மதியானம் சமச்சு சாப் முடிஞ்ச்சி நைட்டுக்கினிமே தான் சமைக்கணும்
ஆஹ் நானும் இனிமேதான் டூட்டிக்கு போனும் தோச ஊத்தணும் எடுத்துட்டு போகணு உம்
சரி சரிங்க ஐயோ இந்த வீட்டு வேல செய்யறது ரொம்ப என்ன சொல்றதுங்க காலைல வந்து உ நீங் உங்கள மாரி டியூட்டிக்கு போனா கூட பரவால்லங்க காலெலர்ந்து இந்த வீட்டு வேல செய்றதெல்லா ரொம்ப இதாருக்கு இக்குங்க
நாங்களு டுட்டிக்கு போய்ட்டு வந்து வீட்லியு வேலதா செயணு செஞ்
இங்கள் நீங்க வீட்டு வேல எப் அப்டி வீட்லலா நீங்க அரேஞ்ச் பண்ணுவீங்க அதாவுது ஆர்கனைஸ் பண்ணுவீங்க
ஆஹ்
நா எப்டி ஆர்கனைஸ் பண்ணுவேன்னா எனக்கு ஃபுல்லா இப்டியே இந்த வேலயை செஞ்சுட்டு இருக்கற மாதிரி இருக்குமா ரொட்டின்னா ஒர்க்
அ நானு காலையில இருந்துங்க வந்தா வீடு கிளீன் பண்றது சமைக்கறது அ வீடு கிளீன் பண்ணா ஒவ்வொரு பார்ட்டூ ஒவ்வொரு பார்டா கிளீன் பண்ணிதா போ போகணு
ஆமா ஆமா நீங்க வேலைக்கு போயிட்டு வரீங்க அதனால கொஞ்சோ உங்களுக்கு அந்த டைம் கிடைக்கும்போதெல்லா கிளீன் பண்ணனு எனக்கு இப்டின்னா கால எழுந்திரச்ச உடனே சமைச்சு பிள்ளைங்களால்லா ஸ்கூலுகு
அப்டியு ஆ ஆமா சொல்லுங்க
அ அதா நா என்ன பண்ணுவன்னா காலையில எழுந்திச்சு சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புற பிள்ளைங்களுக்கு எல்லா சாப் சாப்பாடுல கட்டி கொடுத்து அனுப்புனதுக்கப்புரோ பாத்திரங்கல்லா குவிஞ்சிருக்கு அதெல்லா கழுவி எடுக்கணு கழுவி வி எல்லா அந்த ஸ்டாண்ட்ல நீ நீட்டா அடிக்கிறுவே அதிகமான பொருட்கள வச் வச்சுருக்க மாட்டே எனக்கு அது கொஞ்சம் டென்ஷனா இருக்கு அதல எப்போவுமே வீட்ல என்ன செய்வே ம் கம்மியான கம்மியானா தேவையான பொருட்கள் மட்டும் தா வச்சிருப்பே அ நல்ல எல்லா தேவையான பொருள் மட்டு தா இருக்கணும் சொல்லிட்டு அ அதனால ஒவ்வொன்னு பாத்து பாத்து எப்டியெல்லா வேல கம்மி பண்ண முடியும் நெனச்சி பண்ணுவே ஆனா எப்டியோ தெரியாது நறைய வேலைகள் ஜாஸ்தியா பச் வரு ஏன்னா என்ன சொல்றது பிள்ளைங்களுக்கும் அப்டிதா சொல்லிக் குடுப்பே
நானு அப்புடித்தா வீட்ல அதாவது திங்ஸ்சு ஜாஸ்தியாருக்கு அதிக பொருளு பிள்ளைக குள்ளது அ எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு அதனால எனக்கு கொஞ்சோ ஒதுங்க வெக்கிறது கிளீன் பண்றது கொஞ்சோ கஷ் ச்சம்மா இருக்கும் ம் புள்ளைககுள்ள புக்ஸ்சு ட்ரெஸ் ஸு நல்லா நறைய இருக்கு நானும் கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி ஒதுங்க வெச்சாலும் எப்புடியும் மறுநாள் நம்ம துவைக்கிறோ கிளீன் பண்ணணு எடுத்து வெக்கிறோம் இதெல்லா வீட்டுக்குள்ள ஜாஸ்தியா இருக்கு
லெலா பாட்டி இவுங்க எல்லா என்ன பண்ணுவாங்க அப்பப்ப வேலைகள முடிச்சிருவாங்க அதே மாரி நா என்ன பண்ணுவே மேக்சிமோ அப்டியே வேலைகள முடிச்சர்ணு அப்டின்ட்டு ல துணி மடிச்சு வெச்சாலு செரி தொவச்சிட்டு வந்து காஞ்சது ஒடனே கொஞ்ச மடிச்சு வெப் பே அ எப்டினா எக்ஸ்டாலா நெறைய துணி வெச்சிக்க மாட்ட ஒரு டிரஸ் வாங்குறனா அந்த பீரோல வெக்க முடில அப்டிங்ற பட்சத்தில இன்னொரு பழைய டிரஸ்ச அதுல இருந்து வெளிய எடு வ பிள்ளைங்களோட டிரெஸ்ஸோ என்னோட டிரெஸ் ஸோ அவரோட ட்ரெஸ் யாரு ட்ரெஸ்ஸா இருந்தாலு பழசெல்லா எடுத்துட்டு அ ஆம்மா ஆமா அதுனால கரெக்டா அடுக்கி வெக்கிற அளவுக்குதா பீரோல ட்ரஸ் வெப்பே மத்தபடி எல்லாம் நா எடுத்து வேற எங்கயாது குடுத்துருவே அப்ற பாத்திங்கனா புள்ளைங்களுக்குமே சொல்லி குடுப்பே சீப் புக்கு தனியா ஸ்டாண்ட் வெச்சிரணு சீப்ப எடுத்தா சீப் ஸ்டாண்ட்ல வெக்கணு பென் எடுத்தா பென் ஸ்டாண்ட்ல வெக்கணுன் சொல்லி குடுத்துருவே அப்புற கிச்சன்லயு அப்படிதா ஸ்பூன் எடுத்தா ஸ்பூ ன் ஸ்டாண்ட்ல வெச்சர்ணு அப்பற கத்தி இந்த மாரி ஆ சப் பாத்தி உருட்டறது எல்லா ஒரே இதுல போட்டு வெச்சுரு அதெல்லா வந்து எடுத்தா எடுத்த எடத்துல வெச்சர்ணு அப்டின் சொல்லி குடுப்பே அப்புற டீ டம்ளர் இதுதாங்க நம்ம வீட்ல பெரியப் ப்ரச்சன என்னன்னா டீ டம்ளர்லா அங்கங்கக் சு குடிச்சிட்டு யாரு வந்தாலூ வச்சிருவாங்க புள்ளைங்க தண்ணி எடுப்பாங்க தண்ணி டம்ளர குடிச்சிட்டு அங்கங்க வச்சுருவாங்க அப்றோ அங்கங்க செல்ஃப்ல பாத்தீங்கன்னா அ டம்ளரு வ ஆமா சொம்பு இதெல்லா இருக்கூ அதெல்லா வெக்காக் வெக்ககூடாதுன்னு சொல் பி ஏத் த டெய்லி திட்டிட்டேருப்பே அதல்லா கொண்டு வந்து கிச்சன்ல போடுங்க கழுவுறதுக்கு போடுங்க அப்டின்னு சொல்லி சொல்லுவே இப்டி சில காரியங்கள் ஆனாலூ பிள்ளைங்க வந்துட்டு என்ன சொல்றது வெளையாட்டு தா தனமாதா இருப் பாங்க மேக்சிமோ செய்ய மாட்டாங்க நம்ம திட்றோமேன்னு செய்வாங்க ம் நீங்க சொல்லுங்க
நம்ம திட்டுறோங்கிறதுக்காக வேண்டி அங்கங்க எடுத்து அதுக்கடுத்து த தள்ளி வச்சிருவாங்க அதையூ நம்ம தா மறுபடியூ எடுத்து வெக்கணூ
ஆமா ஆமா எதுக்குள்ளயாவது புக்ஸ் எடுத்து அடிக்
ஆ நாங்ளுட் ஆ நானூ அப்டிதாம்பா வ அ பிள்ளைகள்லா சீப்பு ஸ்டாண்ட்ல கொண்டு போ
ஹலோ
ஆ
ஆ சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க
நம்மது எவ்ளோ சொன்னால கேக்க மாட்டாங்க அப்றோ திரும்ப அவ்ளே எடுத்து து ஒதுங்க வைடிமானா அப்டின்னா அதுக்கப்றோ செய்வா
ஓ செரி செரி அ
ஹலோ ஆ அதா நா ட்ர் பெரிய பீரோலா பெருசாருக்குது ட்ரெஸ்ஸூ வச்சு வச்சு வச்சு ஆ பீரோ ஃபுல்லா நெறஞ்சிருக் கெடுத்து வெக்கிறதுக்கு மறுப்டி ஆ எடோ இல்லாத அளவுக்கு இருக்குது
ஆ அப்படிங்ளா நீங்க ஒன்னு பண்ணுங்க அந்த ஆ குதுங்க நீங்க அ கேக்குதுங்க நா பேசுறது உங்களுக்கு கேக்குதா ஹலோ நா பேசுறது உங்களுக் கேக்குதுங்களா
எத்தன மூணு பீரோவு தளம் ஃபுல்லா இப்ப நமக்கு பத்தாது
ஓஹோ செரிங்க செரிங்க அந்த துணி எல்லா கொஞ்ச அப்டி பிள்ளைங்க பெருசாகாக கொஞ்ச துணிகள்ல்லா வெளில எல்லாருக்கு குடுத்துருங்க அப்போ பாதி நம்ம குடுக்க குடுக்க அ என்னாகு கொஞ்ச பிளைஸ் கிடைக்குங்க எல்லாமே நம்மளே வச் வச்சுட்டே இருந்தோம்னா ஞாபகார்த்தமா வக்கிறது அப்டி நெறைய வச்சுட்டே இருந்தோம்னா வீடு ஃபுல்லா நெறைய திங்ஸ் ஆயிரு ஹலோ ஹலோ கேக்குதுங்களா